ஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ சொல்லு ஆ சொல்லுங்க சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க ரஸ்டர் பசங்களல்லா ஸ்கூல் போய்ட்டாங்களா
ஆ சிஸ்டர் ஒரு பையன் இப்டிதா ஸ்கூ காலைலே போய்ட்டா இப்பதா வீட்டு வேலையில பண்ணிட்ருக்கே
ஆ அதேதா எங்களுக்கும் அப்றோ சிஸ்டர் பசங்களா என்ன படிக்கிறாங்க
அ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சிஸ்டர் பைய
எங்க பசங்க பிஃப்த் ஒன்னு சிகஸ்த் ஒன்னு படிக்கிறாங்க
ஓகே கொஞ்ச பெரிய பசங்க ஓகே அ
ஸ்கூல் போயிட்டாங்க ம் ம் கால்லக் சாப்பாடு எல்லா கட்டி கொடுத்துட்டீங்ளா
ஆமா சிஸ்டர் நாலு மணிக்குதா இனி சார் வருவாரு அதனால காலையில் மதியம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லா செஞ்சி அனுப்ச்சி விட்டாச்சி பேக் பண்ணியாச்சி அவர இனி நம்பளுக்குவாக கால்ல ஃபஸ் இது என்னது க பொரியல் கொழம்பெல்லா சேத்து வச்சிருவோ
ம் ம்
இது மதியத்துக்கு வெறு ரைஸ் மட்டு தா வச்சு நம்ம சாப்டுற வேண்டி தா
ஓகே ஓகே இங்கயு அப்டிதா கால்லயே முடிச்சு கொடுத்துட்டா ஈவினிங் வந்ததுக்கு அப்புற தா நமக்கு ஒர்கு அவருக்கு கொஞ்ச வீட்டு வொர்க் மட்டுந்தான
ஆ முடிச்ட்டிங்களா இல்ல பண்ணிட்டே இருக்கீங்ளா
ஆ இங்கிச்சி க நீங்க என்ன பண்ணீங்க
நாங்க வெஜ் தா சிஸ்டர் சண்டே மட்டு தா நான்வெஜ்ஜு
ஓ அப்டியா
அ அக்க வ இப்போ இன்னைக்கு வெஜ் தா ஃப்ரைட் ரைஸும் கேரட் பொரியல் சாப்பாடு ரசொ
சேரி ஓகே ஓகே
ஆ ஓகேங் சிஸ்டர் ந இனி ஓகே சிஸ்டர் நீங்க இப்போ அவ்ளோதானா இந்த ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க
இல்ல அதுக்கப்புற லஞ்சுக்கு வந்துருவாங்க லஞ்ச் வைக்கணு அதுக்கப்புற பசங்க வந்ததுக்கு அப்புற தா அது வரைக்கு ஃப்ரீதா கால்ல வொர்க் முடிச்சிடுவ கடகடன்னு முடிச்சுடுவ
சேரி சேரி சரிங் சிஸ்டர் ஆ ஓகேங்க சிஸ் பசங்க வந்துட்டு டுஷன் அனுப்பணுங்ளா இல்ல வீட்ல நீங்க தா டீச்
நானு பாப்பே டுஷனுக்கு போவாங்க ஏனா அங்க ச்சா தா முடியு நம்ம டீச் எல்லா முடிக்க மாட்டுகாங்க கொஞ்ச நேரந்தா உக்காருவாங்க
ஆ செரி செரி செரிங்க சிஸ்டர் ஓகே ஓகே அ இல்ல இல்ல செரி ம் சிஸ்டர் இப்ப தான ஃபஸ்ட் ஸ்டாண்டட் தான அதனால நம்மளே வச்சி மேச்சிக்கலா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறோ அ அதனால கொஞ்ச நாள் போனதுக்கு இப்போ ஸ்கூல் போறதுக்கே இங்க பெரு பிரச்சனையா இருக்கு இவ்ளோ நாள ஹாஃப் டே மாரி போயிட்டு இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் டே இருக்கனால அதுக்கே அவருக்கு போக விருப்போல்ல நயி நயினு அழுதுட்டு இருக்கா
ம் அந்த பிராக்டிஸ் முதல கொண்டு வரணு அப்புற தா நீங்க கொஞ்ச ஃப்ரீ ஆக முடியு ம் ம்
அதனால அந்த ப்ராப்ளத்த மொதல்ல சால்வ் பண்ணுவோ டுசன்லா அப்புறமா பேசிக்லா அப்டிங்கற இதுக்கு வந்தாச்சு ஆமா ஆமாங் சிஸ்டர் அதனால இப்பத்திக்கு வீட்லயே வெச்சுட்டு நானே பாத்துட்டு இருக்கே ஏனா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந் டயடு அதனால அத பாத்து கொஞ்சோ அப்டி ஸ்னாக்ஸ்லா குடுத்து அவர என்கரேஜ் பண்ணி அப்பதா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியு
ஆமா இல்லன்னா நமக் கஷ்டம் போக மாட்டேன் அழுவுங்க ஒரு நேரோ
ஆமாங்க சிஸ்டர் இன்னிக்கே கால்ல எறங்கிட்டு திருப்பி ஏங்கூடயே ரிட்டர்ன் வரான் என்ன அழுவாச்சி அதனால திருப்பி எப்டியோ மேனேஜ் பண்ணி உள்ள தள்ளிட்டு எஸ்கேப் ஆகி வந்தாச்சு
சேரி சேரி இங்க வந்து எங்ளுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால நேத் துதா ரிகர்சல் முடிஞ்சது ஆ கடகடன்னு போய் கால்வலி கை வலின்னு பசங்க கெடக்குறாங்க ஓடு ஓடுன்னு ஓடி
ஓகே இப்பதான சிஸ்டர் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் டேங்ளா
ம் ஸ்டார்ட் பண்ணிர்றாங்களே அது நேத்தே ரிஹர்சல் முடிஞ்சு செலக்ட் பண்ணிருக்காங்க
செரி செரிங் சிஸ்டர் ஓ ஆல்ரெடி அதே ஸ்கூல்ல தா படிச்சிட்ருந்தாங்ளோ
ஆ ஆமா எல் கே ஜி லேந்தே ஒரே ஸ்கூல் தா ஸ்கூல்லா மாத்ல
ஓகே ஓகேங் சிஸ்டர் மே பி அதனால அப்டே அதுல இருக்கவங்கள அப்டே எடுத்துட்டாங்ளோ
இல்ல இல்ல அ இயர்லி இயர்லி நமக்கு ரிஹர்சல் வச்சு அதுல செலக்ட் பண்ணிதா எடுப்பாங்க அப்டி கண்ட்டினியூவாலா எடுக்க மாட்டாங்க யாரு அந்த இதுல வின் பண்றாங்களோ அவங்க தா ஃபைனல் போவாங்க செலக்ட் பண்ணிதா எடுப்பாங்க
ம் வ எதுல இருக்கானுங்க
இது ரன்னிங்ல தா ரிலேலயு ரன்னிங்லயு இருக்காங் ஃபோர் ஹன்ட்ரேட் மீட்ரு அந்த மாரிதா ஓட வெப்பாங்க ரொம்ப லாங்லா இல்ல
செரி செரி செரிங்க சிஸ்டர் அ ஃபிஃப்த்து ஸ்டண்டர்ட் தான படிக்றாங்க அவ்ளோதா அதுக்கு மேல ஓட்னாலு பசங்க ரொம்ப டயட் ஆய்டுவானுங்க அ ஹா சேரி சேரி சேரிங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் ஓகேங் சிஸ்டர் இப்ப வந்த அவங்கள வீட்ல இருக்கறவங்களுக்குல சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டா ஒர்க் முஞ்சுதுங்ளா
ஆ ஆமா லன்ச் முடிஞ்ச்சு சும்மாதா இப்ப நா இருக்கே வந்தோன்னே லன்சு வைக்கணு அதுக்கு தா வெயிட்டிங்
ஓகே ஓகேங் சிஸ்டர் நீ அ இன்னு லன்ச் இன்னு சாப் ப்ட ஆரம்பிக்கல செரி எல்லா வந்ததுக்கு அப்றோ ஒன்னா சாப்ட்டுக்கலா அத்த மாமா வருவாங்க
ஓகேங்ளா எல்லா வந்தா தா சாப்டுவோ தனியாலா சாப்ட மாட்டோ
அ ஹ ஹ செரி செரி செரிங் சிஸ்டர் ம் ஓகேங் சிஸ்டர் பசங்க அவங்களே வந்துருவாங்ளா நீங்க பிக்கப் பண்ண போவீங்ளா
இந்த ட்ராப் பிக்கப் நாம தா தனியா உட்ல இப்போதைக்கு ம்
செரி செரி செரிங் சிஸ்டர் ம்
எங்க யாரா நம்பி அனுப்ப முடியுது நம்ம போய் நம்ம கூட்டு வந்தா தா கரெக்டா இருக்
செரி செரி செரிங் சிஸ்டர் ஓகேங் சிஸ்டர் ம் ஆ ஓகேங் சிஸ்டர் வேற என்ன போயிட்ருக்கு
பிளான் பண்ணிருக்கிங்க
கா என்னது மத் காலைலே பொதினா சட்னி செஞ்சோ சிஸ்டர்
ம்
அதுல டிஃபனு அதே சட்னி பேக் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு நைட்டுக்கு நைட்டுக்கு அத அப்டியே கேரி ஃபார்வேர்ட் பண்ணி தோச ஊத் திருவோ அவ்ள தா எப்பிம் அ இல்ல அது எப்பியுமே அப்டி தா இங்க ஆக்சுவலி ஒன்னா மார்னிங்கு வைக்கிற ச சட்னியா இருந்துதுனா நைட்டுக் ஹீட் பண்ணி அப்டியே குடுத்துருவாங்க அது அப்டே அத்தையோட ஃபார்முலா அத அப்டே ஃபாலோ பண்றோ ஆ ஆமா ஆமா ஆமாங்க
மாதிரி களஞ்சி எடுக்க முடில அந்த மாரி நீங்கதா பாத்துக்குணு ன்ருவாங்க
சேரி சேரி இல்ல ஆக்சுவலி இவங்க இன்னுமு செய்றாங்க அத அத்தைதா செய்ய செய்வாங்க நம்ம சும்மா ஹெல்ப் மட்டு பண்ண போது ஆமா ஆமா ஓகே ஓகே மாமனார் ரொம்ப டேஸ்ட்டா செலெக்ட் பண்ணுவாரா ஃபுட்டு அவருக்கு கொஞ்சோ நல்ல ரொம்ப ஹெல்த கொஞ்சோ ஹெல்த் தீசெஸ் இருக்கனால கவல ஹெல்த் கான்சியஸா ஃபுட்ஸ் அ அவருக்கு குடுக்கணு அதனால அவங்களே அதனால அவருக்கு அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க பசங்களுக்கு நம்ப கால்ல செய்யும் போது செஞ்சிருவோ அதுவே சேத்து கொஞ்ச பொரியல் செஞ்சிருவோ மத்தபடி மீதி ஃபுட் அவங்க அவருக்கு தனியா பண்ணிப்பாங்க
சேரி செரிங்க சிஸ்டர்
ஆ செரிங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் நீங்க இன்னைக்கு இல்ல சிஸ்டர் இப்ப தா எல்லா பிள்ளைங்களு எங்க ஸ்கூல் அழுதுகிட்டு இருக் இனு
ஓ ஒரு ஒரு ஸ்கூல்ல லாம் சீக்க ப்ராஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெர்ம் ப்ராஜெக்ட் முடிஞ்சு செகண்ட் டெர்ம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
ஆ இல்ல இப்போன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டங்கறனால கிச்சன் இன்னு அடாப்ட் ஆகல ஸ்டாஃப்க்கு
ஓ செர் செரி
அந்த ப்ராப்ளம் இங்க போய்ட்ருக்கு யா டெய்லியு யாராவது ஒரு குட்டீஸ் அழுது அழுவாச்சு காலிய ஆரம்பிச்சுறாங்க
ஃபுல்டேனால கொஞ்ச பயப்படுத்துங்க போல
ஆமா ஆமா சிஸ்டர் அதனால அந்த இது இருக்கு ஒன் மந்த்துக்கு ஆக்சுவலி இப்டிதா போகுங்ற மாரி மிஸ் சொன்னாங்க ஒன் மந்த் கலுச்சுதா அவ எல்லா செட் ஆமா அவங்களுக்கே இன்ன ப்ராப்ளமா போய்ட்டு இருக்குது யார மேய்கறதுன் தெரியாம வச்சுட்டு இருக்கறாங்க வி ஒன்னு ஆ ஆமாங்க சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர் இங்க ஸ்கூல் பக்கத்துலதா இருக்கு ஒரு ஃபிஃப் டென் மினிட்ஸு ஆ ஹா ஹா செரி செரி சிஸ்டர் அதனால ஒன்னு ப்ராப்ளம் இல்ல நம்ளயே நம்ளயே போய்ட்டு ப்ராகு ஆமா அச்சு இவங்க அப்பா அ ஹஸ்பண்டோட டைமிங்ஸு செட் ஆகாது அவரு டைமிங் எக்செப்ட் பண்ணனா பையன் நைட்டுதா வீட்டுக் வரணு
ஆமா அவ கால்ல போனா நைட்டு தான வர முடியு
ஆமங்க சிஸ்டர் அதனால நம்பளுக்கு அதனால ஸ்கூல் கொஞ்சோ பக்கமா பாத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல இல்லன்னா ஒரு ஒரு வாட்டியு நாங்க வேற கொஞ்சோ பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள தள்ளி இருக்கோ நடந்தது வரணு ம் அதனால கொஞ்சோ ஸ்கூல் பக்கத்துல பாக்குறது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாதது
ம் சரி சரி
ம் ஓகே ஓகேங்க சிஸ்டர்
அப்பற இப்ப எழுத கத்துக்கிட்டாங்களா
இல்ல சிஸ்டர் இது அது அ நம்ம கை புடிச்சா பண்றா அ அந்த மாரி ஒரு சப்போர்ட் நீட் தன்னால என்னன் தெர்ல அது எப்டி கொண்டு வரறதுன்னு எனக்கு தெர்ல நம்ப கூடவே இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணுன்றாரு கூட ஒருத்தர் உக்காந்து அ இன்ஸ்ட்ரக்க்ஷன் குடுத்துட்டே இருக்கணு அப்
அப்ப நீங்க இல்லனா அவன் எழுதறது கஷ்ட
கஸ்ட ஆமா இப்ப இன்னு ஸ்கூல்லயு மிஸ்ஸுக்கின்னு அடாப்ட் ஆகல
ஓ சரி சரி
அது இன்னு அவர் எப்ப செட் ஆவார்ன்னு எனக்கு தெரியல அப்பதா நம்ம எதாவது பண்ண முடியு சிஸ்டர் உம் உம் ஓகேங்க சிஸ்டர் ஓகே கெஸ்டு
ஸ்நாக்ஸ் குடுப்பீங்களா ஸ்கூல்ல எல்லாமே செக் பண்ணுவாங்களா
ஆமா ஆமா ஆமாங்க சிஸ்டர் ஒரு டைம் டேபிள் குடுத்துருக்காங்க மண்டே ஆனா ஏதோ பயிரு வகை பல்ஸ் அந்த மாரி டியூஸ்டே ஆனா இது என்னது இந்த முறுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்ஸு ஆனா கடல முட்டாய் அந்த மாரி ஹெல்தி ஃபுட்டா ஸ்நாக்ஸா இருக்கலாம் பட் ஹெல்தி ஃபுட்டா இருக்கணு அந்த கடல முட் டாய் எள்ளுருன்ட அந்த மாரி இருக்குங்கள அந்த மாரி வெனஸ்டே ஆனா எக்கு
ம் ஸ்கூல் கேக்க அலோடா ஓகே
ஆ அது அக்சுவலி அவுங்க தா ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது ப்ரோட்டீனு எல்லாமே கலந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்களே ஆ ஆ அ அடுத்து தேர்ஸ்டே ஒண்ணு ஃப்ரைடே ஒண்ணு
டைம் டேபிள் கரெக்டா தா இருக்கு
அ ஆமா ஆமா ஆமா ஒரு நாளு இது எக் போய்டும் அப்ப திருப்பி அடுத்த நாள் திருப்பி ரொட்டின்னு ஒரு பல்ஸ்ஸு கா இப்ப என்ன குடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா வருவே உம் உம் அது கூட பரவால அக்சுவ்லி இவுங்க குடுக்குற ஸ்னாக்ஸ் கூட கலரா குடுக்க சொல்றாங்கள அதா பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு ஏ எல்லோ டேதா எல்லோ கலர்ல ஸ்நாக்ஸ்ஸு எங்க போறது நா எல்லோ கலர் ஸ்நாக்ஸுக்கு கிரீன் டே கிரீன் டேனா ஏதோ கிரீன் ரெட் கலர்ல ஃப்ரூ ஸ்நாக்ஸ் குடுத்து உடுங்கன்னா நா கிரீன் கலர் ஸ்நாக்ஸுக்கு எங்கடா போறது மேங்கோ வந்துட்டு எல்லாமே பச்சகலர்ல இது மாங்கா பச்ச பச்சைன்னு இருக்குலைங்க அத கட் பண்ணி போட்டு குடுத்துட்டே இதே மாரிக்க இல்ல சாப்பிட மாட் ட்டா இந்த ஸ்நாக்ஸ் பச்ச கலர்ல கேட்டா வேற என்னங்க குடுக்குறது பச்ச கலர்ல
ஃபர்ஸ்ட் ஸ்டன்டர் படிக்கரப் பிள்ளைங்க மக
அவனை எப்படி போயிட்டு அது ரிட்டன் வந்துரும் அது எனக்கு கன்ஃபாமா தெரியு சும்மா பேருக்கு குடுத்து விட்ருவோ அது கூட எக்ஸ்ட்ராவா என்னது பிஸ்கெட் அலவுடு இல்ல ஆனா எப்டியும் அவன் சாப்பிட மாட்டானுங்கிறது எனக்கு தெரியும் அதனால சைடுல கீழ ரெண்டு ஆமா அதனால ரெண் ஆமா அதாவது ரெண்டு பிஸ் கெட்டு கீழ போட்டு மேல மாங்கா வச்சு அனுப்ச்சிருக்கே தெர்ல சார் வந்தாதா எனக்கு தெரியு என்ன என்ன நடக்குதுன்னு ஆ ஓகேங்க சிஸ் நீங்க நியூவா ஜாயின் பண்ணீங்களா
அதுல நம்ம அதுல பேசலாம் ஓகே பாய் ஆ பாய்